எப்டி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே வீட் ல எல்லாரு நல்லாருக்காங்கலா?
அ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க. சாப்டீங்களா?
அ சாப்டாச்சி. நீங்க சாப்டுட்டீங்களா?
நா இல்ல இனிதா சாப்பட்ணு
அப்டியா இன்னைக்கு பூரியும் பொடி மாசும்.
ஓ சேரிப் பொடி மாஸ்னா அந்த உருளைக்கிழங்கு வெச்சி செய்யறதா ஹோஸ். சேரி சேரி அத்தானே நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு பூரினாலே அந்த மசால்ல ஒரு பேர் பண்ணிக்கு
ஆமா அது வந்து ஆனா நீங் பொடி மாஸ்னா இங்க நீங்க வந்து முட்டையதா சொல்லுவீங்கல்ல.
ஆ ரெண்டுமே சொல்லுவாங்க அ ஆனா எனக்கு ஒரு டவுட் அதனாலதா நா கேட்டே ஆ அத வந்து அப்டியே அந்த உருளக்கெழங்க அப்டியே கையில வந்து மசிச்சு அப்டியே பண்ணுவாங்க.
ஆம்மா ம்
எங்க வீட்ல இன்னைக்கு சாதந்தா மாவெல்லா தீர்ந்து போச்சு. இட்லி மாவு தோச மாவ் எல்லா நேத்துதா முடிஞ்சது அதனால இன்னைக்கு சாப் பாடுதா சாப்பாடு பருப்பு கொழம்பு பாவக்கா ஃப்ரை ஆமா காலையிலே பண்ணியாச்சு அதேதா மதியத்துக்கு அதேதா காலைலேக்கு
ட ப்ப காலையில அப்ப பொங்கல் மாரி அப்டி எடுப்பீங்களா இல்லாட்டா சாதம் மட்டு இந் மா
அ பொங்கல் வந்து இவுங்க யாருக்குமே புடிக்க மாட்டிக்கிது. எ ஹஸ்பண்ட்க்கு புடிக்காதனால அவங்க பண்ணவே விட மாட்
எங்க எங்களுக்கு பசங்களுக்கு புடிக்காதனால என்னால பண்ணுக்கு எனக்கு இஷ்டொ இல்ல அயோ அத வச்சி ரெண்டு சாப்
அ ஐயோ ஆமா நம்மளுக்கு அது ஒரு ஒரு லோடிங்க ஆயி ஆயிப்போயிடுது அதனால எல்லாரையு ரே மாரி சாப் ட்டாங்கன்னா எ பிரச்சன இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாடலா கேக்கறனால நம்மளுக்கு ரொம்ப ஆ வேல போல அதிக மாரி இருக்கு அதனால ஒரே இதா போட்டறது.
நானு அப்படிதா எப்பவுமே எங்க ஹஸ்பண்டக்கு ஒன்னு புடிக்கு பசங்களுக்கு ஒன்னு புடிக்கும் செரி நம் ம இந்த மாரி பசங்களுக்கு பிடிக்காதது எல்லா வெளிய போய் சாப்ட்டுக்கனு வீட்ல சாப் டு காட்னா பசங்களுக்கே புடிச்சது எல்லாருந்தா சாப்டுவோமே அதனால அந்த மாரி பண்றது ம்
ஓகே ஓகே எங்க வீட்ல அப்படித்தா பருப்பு சாதோ பருப்பு சாதோ இந்த மார் நெறை ய ஒரு சில ஐட்டம்லா அவங்களுக்கு புடிக்கவே செய்யாது சேமியா சாப்படமாட் டிஃபன் ஐட்டமல்லா அவ்ளக்கா சாப்புட மாட்டாங்க. சோ அதுக்கேத்த மா ஆ அது மாரி அதுக்கேத்த மாரி அப்டியே போய்கிறது.
எந் மாரி எடுப்பீங்க நீங்க
சிமம் தோசதா இருக்கு தோச தோச ஐயோ தோச
தோச சாப்ட்டு சாப்ட்டு அழுத்து போயிருமே ஐயோ ஏன்னா எனக்கு இங்க தோச சுட்டு சுட் ப்டுறது ரொம்ப அழுத்து போச்சு இப்ப எனக்கு தோச சாப்புட ப்ப கொஞ்ச நாளாவே எனக் புடிக்காத மார்ருக் க்கது ஏன்னே தெரியல ஏன்னா தொடர்ந்து தோ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சுனாலே நம்ம கூடுதலாவே இட்லி தோச ஆப்பொ இட்லி தோச ஆப்பொ இந்த மூணுதானே திரும்ப திரும்ப வந்து
ஆமா அதுவு தோச வந்து நெறைய மேட்ச் ஆயிக்கிதா
ஆமா எல்ல அதுனால எல்லாத்துக்கும் மேட்சாயிரு தோச எப்போ உண்மைய தோச எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிரு அதான ஈஸி வேறயா அதனால நம்ம தோச சைல நம்ம வந்து பொயிருவோ அது வந்து பசங்களுக்கே இப்ப ஒரு மாரி வெறுப்பாகுது து என்னடா ஒரே தோச தந்துட்டு இருக்கிற காலைல என்ன செய்ய முடியு எல்லாரையு செவன் தேராட்டியில அனுப்பனுனா நமக்கு வந்து அந்த டைம்ல ஈஸியா இருக்கறது வந்து தோசதா இருக்
ஆமா அதுவே அந்த மாவு காலி ஆயிடுச்சுன்னா ஐயோ என்னடா பண்றது இத பண்ணலாமா அத
ஆமா வாரத்துக்கு எப்பவுமே நா வந்து சேத்தே அரச்சி வ ச்சறது தோசமாவு அப்பம்மாவு எல்லாருமே அப்படி மாத்தி மாத்தி அந்த மாரி எடுக்கறது
அதா அதா உங்களுக்கு நார்மலா இட்லி தோச மாவு இதெல்லா நம்ம பண்ணோனா உங்களுக்கு எத்தன நாளைக்கு அது வந்து வரு உங்ளுக்கு
ஆ எனக்கு வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து சின்ன ஃபேமிலிதா நாங்க நாலு பேர்னால அது ஒன் வீக் எனக்கு ஓடிரு ஆ தோசமாவு கொஞ்சொ லாஸ்ட்ல தட்டு ஆனா அடுத்து ஒரு ஆ ஆப்பமாவ் ஒடனே அரைச்சிருவே ஒடனே அது வந்து அடிக்கடி அ ஆமா ஆப்ப வந்து நா வந்து நெறைய அரைச்சி வைக்க மாட்ட ஆப்ப மாவு வந்து ரொம்ப புளி
அது ஆமா அது ஒரு மாதிரி ஆயிடு அந்த ஆப்ப சுட்டோனா
ஆமா அதனால இப்ப வந்து என்னென்னா ஒரு அவங்க ஒரு ஒருத்தவங்க டிப்ஸ் தந்தது அது னா சுகர் லைட்டா போட்டாச்சுன்னா ரொம்ப புளிப்பு வந்துட்னாலு லைட்டா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட் டோனா அந்த புளிப்பு அந்த அளவு எடுத்து காட்டாதுன்னு
ஓஹோ
அப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு நிறைய ஆப்பமாவு யாரும் சாப்பிட புளிச்சிட்டா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப புளிச்சிட்டா சாப்பிட மாட்டாங்க அப்ப வந்து முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ அவு ஒருத்தங்க டிப்ஸ் பாத்துட்டு அந்த மாதிரி செய்யும்போ நல்லா நல்லா இருக்குது அதுவும் இல்லாம நம்ம புளிக்காம வந்து நா ஆட்டி ஃபிரிட்ஜ்ல வச்சிருவேன் மாவ
ஓஹோ ஓகே ஓகே ஆனா நா எனக்கு என்ன பிரச்சனை நா இந்த ஆப்பமாவ ஆட்டும் போதெல் லாம் அது ஒரு முதல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் மேக்சிமம் நல்லா இருக்கு
அது நீங்க ரெண்டாவது எடுக்கம்பளும் சோடாபுடி போட்டு தான் எடுக்கணும் அதுல
ஓ சோடா உப்பே நா போட மாட்டேன் ஏன்னா எனக்கு அது ஒரு கெமிக்கல்
ஆமா அது என்ன என்ன செய்யிறது ஆப்ப சூடுறதுன்னா மட்டும் நா அப்படி எடுக்குறது தோசை சைக்கி இட்லிகெல்லாம் நா எடுக்கவே மாட்டேன் இட்லி கூட நைட் நம்ம ஊற வச்சு அந்த ஃபுல்லாவே ரொம்ப இதா புளிச்சிரும்ல புளிக்கும்போ நமக்கு வந்து அது தேவைப்படாத மாதிரி இருக்கும் ஆனா ஆப்பத்துக்கு கண்டிப் உப்ப லைட்டா போட்டே தான் ஆனா அல்லாட்ட நீங்க என்ன செய்யணும் ப்ரிஜ்ல வச்சிட்டு ஃபர்ஸ்ட்லே எடுத்து வெளியே வச்சு சரிதான்
நா எப்படி பண்ணுவேன்னா நான் வந்து இந்த சோடா உப்பே போடவே மாட்டேன் முதல் ரெண்டு நாள் முதல் நாளும் செரி அதுக்கு அடுத்த நாள் செரி அந்த சோடாப்புங்குறதே நல்லா சூப்பரா இருக்கும்
அது நீங்க வந்து நீங்க எப்படி அரைக்கிறது நீங்க வந்து உளுந்து போட்டு அரைக் கிறதா இல்ல தேங்கா
தேங்கா வந்து எங்க அம்மா போட்டு அரைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நா அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆஹ் ஆஹ் ஆ வெறும் அந்த பச்சரிசி உளுந்து அப்படி நார்மலா ஆட்டுவோல அதே
வெந்தையம் அப்படி போட்டுதான் ஆமா உம் அப்படின்னா நீங்க வந்து சோடா உப்பு நம்ம வந்து அவாய்ட் பண்ணும்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து நேரத்தை எடுத்து வச்சுட்டு அத கொஞ்சம் புளிச்ச உடனே ரொம்ப புளிச்சுட்டே இருக்கும் நம்ம புரியுதா அப்டின்னா தேவைக்கு மட்டும் எடுத்து வச்சு எடுத்து வச்சி யூஸ் பண்றதா இருந்தா கரெக்டா இருக்கும் நினைக்கேன்
அதுதான் நா அளவா ரொம்ப கம்மியா தான் ரொம்ப சின்ன டம்ளருக்கு அந்த நூறு மில்லி டம்ளர்ல தான் நா போட்டுக்கிறதே ஏன்னா அது நெறைய நாளைக்கு வரமடிக்குது இந்த இட்லி தோசை மாரி
அஹ் அது வந்து அல்லட்டா நீங்க வந்து அப்பப்போ அன்னை க்கு உள்ளத மட்டும் அப்படி அரைச்சி எடுத்துக்க இருக்குற மாதிரி இருந்தாச்சுன்னா நல்லா இருக்கும் உம் ஏன்னா நெறைய அரைச்சு வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது தேங்கா அஹ் ஆமா தேங்கா போட்டு ஆட்டி பாருங்களேன் தேங்காவும் அஹ் சோறு வெள்ள வெள்ள உம் அந்த சோறை போட் டு நீங்க வந்து அஹ் வடிச்ச சோறையும் போட்டு இதையு அரிசி எல்லாம் போட்டு ஆட்டுனீங்கன்னா ரொம்ப சூப்
வடிச்ச சோறு போட்டுதான் நா ஆட்டுவேன் எப்பவுமே அதுதான் பஞ்சு மாரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டூ டே டூ டேஸ் வந்து நல்லாருக்கும் எப்பவுமே அதுக்கப்புறம் வந்து வேற மாரி ரப்பர் மாரி ஆயிடும்
அப்ப நா நா என்ன செய்வேன்னா மொத நாளே ஆ ட்டி அப்படி நெறைய ஆட்னேன்னா அது வந்து எங்க ஊர்ல வந்து அது உள்ளாடை சொல்லுவாங்க அது இங்க எப்படி சொல்லுவாங்க தெரியாது கொஞ்ச தண்ணி ஆட்டு அப்படி சுட்டு எடுக்குவாங்க தெரியுமா தோசை
ஆமா
ஆஹ் அந்த மாதிரி சுட்டு எடுத்துடுவ சூப்பரா இருக்கும்
ஓ ஓ ஆமா ஆப்பமாவ நம்ம பொதுவாவே அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரிதான் அப்படி பண்ண
அப்படி இல்ல அது ஆப்பம் வந்து பொங்கி வர்றது நடு அந்த அந்த மாதிரி இல்ல இது வந்து ரொம்ப மெலீஸா வரும் உம் நல்லா இருக்கும் அது ஆமா அ தோச மாரி தோசையோட நைசா அந்த மாரி சாப்பிட்ற மாரி இருக்கு நல்லாருக்கு
நீங்க அரைக்கிற மாவு லாஸ்ட் வரைக்கு நல்லா வருமா இப்ப ஒரு நால் நாள் வெச்சிருந்தீங்னா
ம் நால் நாளைக்கு அதா சொன்னேல்ல சோடா உப்பு போட்டா மட்டுந்தா நல்லா வரு லாஸ்ட்டு நாளெல்லா ஆமா மொத நாளெல்லா வர அப்றோ அந்த பஞ்சு இதெல்லா அந்த பஞ்சு போல இருக்கு தெரியுமா அந்த மாரி வராது ஆ அ தேங்கா போட்டு ஆட்டுனேன்னா ஓரளவுக்கு நல்லா வருது
ஓ சேரி சேரி சேரி
நானு மோஸ்ட்டா வந்து தேங்கா போட்டு அரைக்க மாட்டே எப்பவாச்சு அத இருக்கிறத பொறுத்து அந்த மாரி ஆட்டிருவே என்ன தோணுதோ அந்த மார் நம்ம செய்யறது அப்போ வந்து தேங்கா போட்டு ஆட் ரொம்ப அது ஆனா ஃபாஸ்ட்டா தீந்துருது எனக் வந்து நா சொன்னேல்ல நா கொஞ்ச அத ஃபஸ் ட்ல ஆட்ன அன்னைக்கே புளிக்காம்லே அந்த மாரி நைஸா தோசக்கல்ல ஒரு அப்போ மாரி ஒரு நைஸ் அப்போ மாரி சுட்ருவே அப்ப அது வந்து ரொம்ப எல்லார்க்குமே எல்லா இதுக்குமே செட் ஆவு அது நல்லா இருக்கு அந்த அந்த மாரி ட்ரை பண்ணே அப்றோ வந்து அடுத்த நாள் அத புளிக்க வெச்சு அ அப்பமா காலைல சுட்றது அப்டி எனக்கு ஃபாஸ்ட்டாவே தீந்துரு அதா சொன்ன மாவு பலகாரந்தா நமக்கு கூடுதலு போய்ட்டே இருக்குது பட் அது அவ்ளோ நல்லதில்லைன் சொன்னாலு நம்ளால வேற எத அவ் அவாய்ட் பண்ண முடி இல்ல எதைமே ம்
அது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான உணவு
ஓ ஆமா இட்டிலி அதா வெள்ள இட்லி சாப்பட கூடாது சொல்றாங்க ராகி தா சாப்டணுனு இருக்கறே என்ன பண்றதுக்கு ஒய்ட் ரைஸு ஆமா ஒய்ட் ரைஸ அவாய்ட் பண்ணனுன்னா சுத்தமா முடியாது அத உச்சிக் கி அந்த கொஞ்சோ அந்த சோறு சாப்ட்டா தா நமக்கொரு சமாதான மாரி
ஆமா அது சாப்ட்டா தா நம்மளுக்கு நல்லா வயிறெல்லா நெறையிற மாதிரி
ஆமா அடுத்து ஓ ஓ ஏஃபு அ அளவு வேணா கொறச்சுக்கலான் நெனைக்கறே
அளவ கொறச்சுக்கலா ஆ அது இப்ப நம்ம காலைல நைட் டு அது வெள்ள சாப்பாடே சாப்புட்றோ அந்த மாரி இல்லாம கொஞ்சோ நம்ம மத்யானோ சாப்பிட்ற கூட கொஞ்சோ கொஞ்சோ குறைவா எடுத்துக்கலா
இப்ப காலைலே ஓ மத்யானம் வந்து நம்ம வந்து இந்த மாரி அளவு தர கொறச்சு வரும்போ நைட்டு ஆட்டோமெட்டிக்கா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுரு அது வந் நைட்டு வந்து நம்ம கம்மி பண்ணனு நெனைக்கறது அது முடியாது
ம் இல்லனா அந்த இ அந்த பேலன்ஸ்டு டயட் மாரி வெச்சுக்கலா கொஞ்சோ சாப்பாட்டு அரிசி, கொஞ்சோ தெண அரிசி, ஆ கொஞ்சோ ஒரு முட்ட
ஒரு சமாதானமா செய்யற அளவுக்கு உள்ள மைண்ட்டு ஆய்டு அது தா
உங்ளுக்குதா அதெல்லா தெரியு
ஆமா அது சுத்தமா வரமாட்டேங்குது அது நெனைக்கிறோ நெனச்சு வேணுன்னா ஒரு நாள், ஒரு நேரம் அப்பிடி ட்ரை பண்லா
ஆ அப்டி பண்லா இப்ப நீங்க சொன்னீங்க மூணு நே வேளைல ஒரு வேள கண்டிப்பா அந்த மாரி நம்ம பண்ணலா
ஆமா பண்லா பண்ணினோன்னா ஒரு நா இப்ப அப்டி சொல்லுவே ஆனா வந்து ஒன் வீக்ல எனக் ஒரு தடவ கெடச்சாலே ரொம்ப சந் தோஷோன் நெனைக்கறது
அது மைண்ட் கொஞ்சோ நம்ளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக் கனு அந்த மாரி இருந்தானா நம்ம குடும்பத்துக்காக என்ன வேணா
பண்ணலாம்னுருக் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்காக பண்ணனு நமக்கா நம்ம நம்மள பாத் துக்கிட்டா தானே நம்ம வந்து குடும்பத்தையு நல்லா பாத்துக் க முடியு அப்புடி உடு அ ஆவ் ஓகே ஓகே சிஸ்டர் ம் தேங்ஸ்